ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீ மட் சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானாங்க சும்மாதா இருக்கே
உம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்க வீட்லல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க
உம் உம்
சாப்ட்டாச்சா
சாப்ட்டோம் இல்லங்க இதுக்கப்புறந்தா சாப்பண்ணு நீங்க சாப்ட்டீங்களா என்ன செஞ்சிங்க
ஆ இல்ல இனிமேதா சிக்கன் குழம்பு
சிக்கனா உம் வெயிட்டு தா போல
நீங்க
புரிலங்க
நீங்க நீங்க என்ன செஞ்சீங்கன் கேட்ட
தெரிலங்க சாம்பாரு இருக்கு எங்க அம்மாதா செய்வாங்க அ மத்தியான வெச்சஸ் சாம்பாரே இருக்கு அதே வச்சி சாப்ட்டுக்கலான் விட்டோ அப்பளோ வருத்து ரைஸ் தா நாங்க சாப்பிடுவோ நீங்க டிஃபனா நைட்ல
ஒரு சில டைம் டிபன் சாப்டுவோ ஒரு சில டைம் ரைஸ் சாப்டுவோ
செரி செரி அப்புற என்ன பண்றீங்க
சும்மாதா உக்காந்ட்டுருக்கே நீங்க ஆ முச்சாச்சி முச்சாச்சி காலேஜ் செ கேண்டியரே முச்சிட்ட
செகண்டியரே முடிச்சிட்டிங்களா இப்ப பைனல் இயர் தா
ஆ ஆமா ஆமா இப்ப லீவு வீட்லதா இருக்க
உம்ம் என்ன பச்சிங்க
மைக்ரோபைலஜி ம் மைக்ரோபைலஜி
மைக்ரோபைலஜியா எ ஈஸியா இருக்கா ஆர்ட்ஸ் தானே அது சைன்ஸா சாரி ஆஹ் ஆஹ் உம் ஈஸியா இருக்குங்களா படிக்க
சைன்ஸ்சு புரிஞ்சுக்குனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஆஹ் அத்தான் புரிஞ்சுக்குனா கொஞ்சம் ஈஸி புரிலன்னா கஷ்டமா இருக்கு
ஓ பிராக்டிகல்ஸ்லாம் நிறைய இருக்கும் வரைய து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சமிட் பண்ற மாரி கொள்ள
ஆமா நறைய இருக்கு
உம் உம்
செமக்கே சிக்ஸ்டி எக்ஸ்பிரிமென்ஸ் இருக்கும்
சிக்ஸா ஒரு சப்ஜெட்டுக்கா
ஒரு செம்முக்கே சிக்ஸ்டி எக்ஸ்பிரமென்ஸ் இருக்கும் ஒரு சப்ஜெட்ல ரெண்டு சப்ஜெட் மெயின் சப்ஜெட்டா வரும் சிக்ஸ்டி இருக்கும் சிக்ஸ் ஜீரோ
சிக்ஸ்ட்டீயா
ஆமா ஆமா சிக்ஸ்டி தான்
அய்யோ எப்டி அதுல
கும் சிக்ஸ்டி எக்ஸ்பிமென்ஸ் எழுதணும்
தமிழ்லயே பேசுங்க மோஸ்ட்லி
சிக்டி எக்ஸ்பிரமெண்ட் எப்டி நா தமிழ்ல சொல்றது
உங்களுக்கு சொல்றாங்க முன்னாடியே அதனால சொன்னேன்
ஓ
உம் அப்பறம் லீவ் எல்லாம் போயிடுச்சா
இல்ல இந்த இந்த மந்த் வரைக்கும் இருக்கு
இந்த மந்த் வரைக்கும்
ஆஹ் நெக்ஸ்ட் மந்த்லதா காலேஜ் ப இப்ப இன்டர்ன்ஷிப் போய்ட்டு இருக்க இல்ல எங்க காலேஜ் மோஸ்டா ஆ சயின்ஸ் ஆஹ் மோஸ்ட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க மெடிக்கல்ஸ்
உள்ளேன் டாதான் பண்றாங்களா சேரி சேரி ஏன் மைக்ரோபயாலஜி எடுத்துருக்கீங்க
ஏதோ ஒரு ஆர்வத்துல எடுத்துட்டேன்
யாருன்னா சொன்னாங்களா இல்ல நீங்களா எடுத்தீங்களா
நானே தான்
உம் உம் உம்
அந்த பேர் கொஞ்சோ டிப்ரெண்டா இருக்கு
சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க அப்போ பயாலஜி எடுத்தீங்களா
இல்ல இல்ல பியூர் சயின்ஸு மேக்ஸ் இல்ல இல்ல இல்ல வெறும் பயாலஜி அந்த மாரி பேஸ்
அப்ப பயாலாஜி எடுத்தா நீட்டுக்கு அப்ளை பண்ணிருந்திருக்கலாமே எழுதி னீங்களா
துன எழுதுன ஒரு வாட்டி எழுதுன டுவெல்த் முடிச்ச உடனே
ஆஹ் ஆஹ் அதுக்கப்றோ என்ன ஆச்
அதுக்கப்றோ அதுல செலக்ட் ஆகல இது பி டி எஸ் மட்டு கெடைச்சுது டெண் ட்டல் படிப்பாங்கல்ல அது மாதிரி கெடைச்சது ஆனா அதுக்கு போகல அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால போல
உம் சேரி சேரி திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க கெடைச்சா லக்குதா
நீ ல எல்லாரு எப்டி இருக்காங்க
உம் நல்லா இருக்காங்க
ஒர்க் ஏதாவது போறீங்களா இல்ல வீட்லதா இருக் கீங்ளா
இவ்ளோ நாள் வீட்லதா இருந்தே ஒரு நாலு வருஷமா கல்யாணத்துக்கு அப்றோ இப்பதா போன மாசத்துல இருந்துதா போக ஆரம்பிச்சிருக்கே
செரி
ஓகே
பாப்பா என்ன பண்றா
பாப்பா வந்து எங்கேயோ போயிருக்கா கடைக்கி போயிருக்கா
என்ன ஏஜ் ஆவுது அவனுக்கு
அவனுக்கு ரெண்ட்ர வயசு ஆயிடுச்சு அதனாலதாங்க வேலைக்கு போலான்ட்டு ஒரு ஐடியா அதுக்கேத்தா மாரி ஒரு வாய்ப்பு வந்தது
ஸ்கூல்லா நெக்ஸ்ட் இயர் சேக்கறா மாதிரியா
ஸ்கூல்லா சேக்கணுங்க அடுத்த வருஷந்தா இங்கயேதா சேக்கணு எதுனா நல்ல ஸ்கூலா இருந்தா சஜஸ் பண்ணுங்க
உம்
எது மெட்ரிக் நல்லதா ஸ்டேட் போடு
ஸ்டேட் போர்டே நல்ல ஸ்கூல் தா நல்லாதா டீச் பண்றாங்க போல
றாங்க
இன்டர்நேஷ்னல்லா அவ்ளவா ஸ்டூடெண்ட்ஸ கவனிக்க மாட்டாங்க
ஓ அப்டியா ஆனா அதுல படிக்கிற பசங்கலா‌ கொஞ்சொ நல்லா எப்
அதா பசங்ள பொறுத்துதா புரிஞ்சுக்கிற பசங் ஆ மோஸ்ட்டா இப்ப ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு ஃபஸ்ட்லா ஸ்டா ஸ்டாடிங்லல்லா ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்கு‌ அந்த ஸ்கூல்லல்லா அதுனால அவ்ளவா ஸ்டூடென்ஸ் நல்லா இருந்தாங்க இப்பல்லா ரொம்ப சிக்ஸ்டி அந்த மாரி இருக்கு ஸ்டென்த்து அதனால க தனியா கவனிக்க முல்ல ஸ்டூடண்ட்ஸ கூல தெர்ல
அப்றோ நீங்க முடுச்சுட்டு என்ன ஐடியா
பாக்கணு இப்ப நீட்டுதா ட்ரை பண்ணி பாக்லானு இப்ப வேற நீட் இல்ல அது மாரிலா சொ சொல்லினு இருக்காங்க என்னன் தெர்ல ட்ரை பண்ணி பாக்கலா இல்லனா எம் எஸ் சி படிச்ட்டு எதாவ்து ஒர்க தா போனு
உம் எம் எஸ் சி லா போடாதீங்க வேஸ்ட்டுங்க
ஒரு டிகிரி முடுச்ட்டு வேலைக் போங்க சைடு கோர்ஸ் எதுனா பண்ட்டு போங்கங்க ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணாதீங்கங்க அப்ப லெக்சரரா அந் மாரி போறதுனா போடுங்க இல்லன் னா வேலைக் தா போவீங்க அப்டின்னா ஒரு டிகிரியே போதும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எதனால் சம்மந்தமா பட் ச்சுட்டு அப்புறம் போங்க ஒரு ஆறு மாசொ நாலு மாச கோர்ஸே இப்ப வந்துச்சு நீங்க மைக்ரோ பயாலஜி பயாலஜி ஸ்டூடெண்ட்னா மெடிக்கல் கோடிங்லா இப்போ நெறைய இது இருக்கு ஸ்கோப்பு
உம்
அத பாத்துட்டு போங்க
பாப்போ என்னட்டு
அத பாக்கும் போதும் பீஸு ஒரு ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன்லயு ஒன்னு ஒன்னு வாங்குவாங்க
அ உம்
ம்மியா எதுல பண்றாங்களோ நறைய இப்ப அது வந்துச்சி ஆன்லைன் கோர்ஸ்ன்ட்டு நறைய எடத்துல ஸ்கேமு பண்றாங்க அதெல்ல பாத்து மேப்லா இந்மாரி வியூ லா செக் பண்ணிட்டு இல்ல யாருனா தெரிஞ்சவ பண்றாங்கன்ற து விசாரிச்சிட்டு பண்ணுங்க மோஸ்லி ம் ஆஃப் லைன்ல போங்க அதா நல்லது
பாப்போ இன்னு ஒன் இயர் இருக்குல்ல யோஸ்ச்சி என்ன பண்றதுனு
அப்புறோ
அப்புற உங்ளுக்கு ஒர்க் எல்லா எப்டி போது செட் ஆயிடுச்சா
ஆ ஒர்க் எல்லா நல்லாதாங்க போது ஒர்க் எல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல
இல்ல புதுசா ஜாயின் பண்ணன் சொன்னீங்களே புதுசா ஜாயின் பண்ணன் சொன்னீங்களே ஓகேவா செட் ஆயிடுச்சான் கேக்குற
ஆ ஓகே தா முன்னாடியாச்சு நா கஸ்டமர்ஸ போட்ல இருந்தே இப்போ வந்து டெக்னிக்கல் ஃபீல் தா அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல
உங்களுக் கரெக்ட்டா இருக்கா போயிட்டு வர்றதுக்கு உங்க பாப்பா பாத்துக்கறதுக்கெலா
கரெக்ட்டா இருக்குதுதா ஆனா கொஞ்ச சிரமப்பட வேண்டியதுதா என்ன பண்றது எதனா ஒண்ணு கஷ்டப்பட்டாதா இன்னொன்னு என்ன கெடைக்கு ஆபிஸ் முடிஞ்ச உனே அறக்க பறக்க ஓடியாறதா இருக்கு ஓட்றதா அந்த மாரி ஓட்றதா இருக்கு
இப்ப இவன எங்க விட்டு போறீங்க
இவன இப்பதா பால்வாடிக் கூப்ட்டு போற வீட்ல இருக்காங்க எல்லாரு வேலைக் போறாங்க நா ஆறு டு ரெண்டுன்றதுனால பால்வாடில ஒரு பத்து மணிக்கா எங்க அம்மா இட்டு போய் வுட்டுட்டு
உம் ஆ அ
ஒரு மூணு மணி மூணு மணிக்குள்ள வந்து கூப்ட்டு வந்துர ரெண்டு அம்பது ரெண்டு நாப்பதுக்குலா வந்து கூட்டு வந்துருவ ஆம்மா இன்ன பண்றது பாவ
ம் போறனா அழாம
ஆரம்பத்துல அழுதா ஒரு வாரோ இப்போ லைட்டா உட ம்போது அழுகுறா அதுக்கப்புறோ நார்மல் ஆயிட்ற இன்னிக் கிலா நல்லாதா இருந்தானா நார்மல் ஆயிட்டான
சேரி சேரி
அங்க என்ன மதியம் சாப்பாடு குடுத்துட்டு தூங்க வச்சிறாங்க
உம் நீங்க குடுத்து அனுப்புறீங்களா இல்லன்னா அங்க
இல்ல இல்ல நம்மளாம் குடுத்துலாம் அனுப்ப கூடாதான் அங்கேயே சமைச்சு தராங்க குழந்தைங்களுக்கு உம் சாப்படுறான்னு நினைக்கிறேன் அவனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மு சாப்பிடுறன் சாப்பாடு சாப்பற சாப்பாடு சா போடுறானன்றது தெரியல
கேக்கலாம்ல போறீங்களா டெய்லி ஆஹ் அவன் மட்டும் சொன்னா அங்க இருக்கவங்க கிட்ட கேக்கலாம்ல
அவங்களும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டறாங்க சாப்பறான்னு சொல்றாங்க பட் ஆன தெரியாதுல்ல நிறைய குழந்தைங்க இருக்கு
ஆஹ் குழந்தைங்க கூட சேர்ந்து சாப்பிட கூட சான்ஸ் இருக்கு தெரில ச
உம் அப்பறம்
உங்க ஹஸ்பண்ட் அங்கேயேதான் இருக்காங்களா வருவாங்களா உங்க ஹஸ்பண்ட் அங்கயே தா இருக்காங்களா ஊர்லேயல வருவாங்களா
ஆஹ் வந்துட்டு போவாங்க அங்கதான் இருக்காரு அவரு வேலைக்கு போனும்ல நான் இங்க இருக்கேன் எங்க அம்மா வீட்ல
ஓகே ஓகே ஓகே ஓகே
சேரிங்க கொஞ்ச வேலை இருக்கு
உம் சேரி சேரி பாருங்க ஆஹ் ஓகே பாய் ஆஹ் பாய் குட்டு சொல